ஹலோ
ஆ ப்ரோம் எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படிக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே ப்ரோ சாப்பிட்டாச்சா
தான் சாப்பிட்டேன் நீங்க
ஆஹ் சாப்பிட்ட ப்ரோ அறங்க வீட்டு்ல எல்லாம் எப்படி இருக்காங்க
எல்லாம் நல்லா இருக்காங்க அங்க நல்லா இருக்காங்களா
ஆஹ் நல்லா இருக்கு சொல்லுங்க ப்ரோ எல்லப்புறம் ஒன் வீக் முன்னாடியே அப்படிதான் கொஞ்சம் மழை பெயஞ்சுது இப்ப வெயிலாதான் இருக்கு
இங்க நேற்று சரியான மழை வீட்டுல இருக்கமுடியலா கரன்ட் இல்லை ஆமா
ஆஹ் எங்கெல்லாம் மழை இல்லை ப்ரோ
படிச்சல்ல இப்போ சீசன காத்து பயங்கரம் இனிமே இப்படித்தான் இருக்கும் அப்ப
ஆஹ் இங்க இன்னும் மழைந்தச்ச ஸ்டார்ட் ஆல ஆனா நடுவுல வந்து நடுவுல சமந்தமே இல்லாம நடுவுல செம்ம மழை பெயஞ்சுச்சது ஒரு ஒன் வீக் கிட்ட அப்படி இருந்துட்டு ச வெயில் அந்த அளவுக்கு வரல ஆனா இப்ப வந்து செம்ம வெயில் வெளியே போனாலே தலைவலி வந்துரும் போல
சம்மர் எனக்கு தெரி இப்பதான் சம்மர் ஆரம்பிக்குது
ஆம்
இனிமே ஸ்கூல் வந்து ஜூன் ஜூலை தான் லீவ் உடனும் ஏப்ரல் மே ஸ்கூல் வச்சி தே
ஆஹ்
பண்ணனும் போல
க்ளைமேட் சேஞ்ஜாயிடுதுயில்ல சுத்த மற.
ஆமாமா ரொம்ப மாறிடிச்சி முன்ன மா டைமுக்கு அந்த மந்த் ஆனா மழ அப்பும் இப்பல்லா சுத்தம வர்ல
எப்ப மழை பெய்து எப்ப வெயில அடிக்குதுனு தெரியமாட்டே ஆமா ஆமா ம்ம் அப்புறம் ப்ரோ ஆ ஆ சேரி நா வந்து காலேஜ் முடிச்சே எத்தன நாலு வருஷோ ஆயிச்சு ப்ரோ முடிச்சுட்டு நா ஆஹ் நான் கரெக் ஃபஸ்ட் வந்து நான் வந்து நா டென்த்து முடிச்சுட்டு வர டைம்ல பாத்தீங்கன்னா வந்து தோல் வந்து தொல்த்து மொத்தம் முக்கியமா எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்பறோ பாத்தீங்னா வந்து லெவல் த்து தொல்த்துக்கு ரெண்டுத்துக்குமே வந்து சி சிஸ் அண்ட்ரட் சிஸ்அண்ட்ரட் அப்டி பிருச்சிட்டாங்க எங்க செட்டப்ப அப்ப வந்து சேஞ் ஆயிசு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கரெக்ட காலேஜ்ல என்ட்ரன் பன்றே ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் ப்ரோ இருந்தேன் ரெண்டாவதுவருடம் கொரனா அது எப்டி
ஓ எக்ஸாம் இப்ப எக்ஸாம் எழுதமலே பாஸ் ஆயிட்டீங்க
அது ஒரு வருஷம் அப்படி இருந்துச்சு ஆனா தேட் இயர் இல்ல ஒரு செமஸ்டர் எழுதின லாஸ்ட் ஒரு செமஸ்டர் எழுதினே ஆமா
ஓகே ஆஹ
எங்க எங்க செட்ல தான் அது ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம்லாம் வீட்டு வீ்ட்லே தான் ஃப்ரோ வீட்லயே இருந்து ஆன்லைன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்தே எந்த கிளாஸ்மே இல அதுக்கப்புறம் அப்புறம் படிப்பு எல்லாம் வீண ஆயிடும் சொல்லிட்டுதான் பண்ணாங்க ஆன்லைன் கிளாஸ் வச்சு
நம்ம நம்ம ரெகுலரா கிளாஸ் போனாலேபடிக்காம
ஆஹ் ஆமா ப்ரோ கடுப்பா இருந்துச்சு அது மட் து இல்லாம எக்ஸாமு வந்து அப்டியே ஆன் ஆ ஆன்லைன்ல எப்டி எழுதி அப்டியே அத கூட போய்ட்டு காலேஜ்ல குடுத்துட்டு வர மாரி இருந்தது
ம்ம் அதுல்லாம் அந்த சிஸ்டம் கிளாஸ் எடுத்தாலுமே சிஸ்டம் சிஸ்டம் பாத்துட்டேனா கண்ணுவலி டய பாடிதா டயேர்டு ஆகு
ஆமா ப்ரோ ஆனா இப்ப ஸ்டார்ட் ஆச்சு ஆ இப்ப வரைக்குமே அந்த டைம்லதா எல்லாரு ஃபோன் வாங்கி கொடுத்தா எனக்குக்கு அதுக்கு முன்னாலா போனே வச்சல இதனால தான் போனே வாங்கணுமே ன் மேரி
ஆனா நிறைய பேர் அதனாலமா நெறைய பேர் அதனால நெறைய கத்துக்குடங்க போன வச்சு பேரண்ட்ஸ் கூட வாங்கி ஓ பொண்ணுங்கள்ளுக்கு வாங்கி கொடுக்கு அதாவத டெக்னாலஜி வேகமா வளர்ந்துருச்சு இந்த லாக்டவுனுக்கு அப்பறம்
ஆமா ஆமா அது உண்மதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு போன்ல யாரும் வச்சிருக்க மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற பசங்க சின்ன சின்ன பசங்கள ஃபோன் வாங்கி குடுத்துறாங்க கிளாஸ் இருக்
ஆமா அவங்களுக்கும் கிளாஸ் இருக்கு இப்ப இப்ப கூட பாருங்க ஸ்கூல் ஓபன் ஆனாலுமே சரி அவங் ஈவினி் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறாங்க அந்த போன் இருக்கிறனால
ம் ஆமாம்ப்ரோ ம் இப்ப ஆரம்பிச்சுது அதுவும் இல்லாம அந்த டைம்ல நீங்க எப்டி இருந்தீங்க ப்ரோ கொரோனா டைம்ல
காலேஜ் முடிச்சுட்டேன்
ஆ
ஒர்க்போல அதனால வீட்டில் சும்மா ஜாலியா விளாண்டுட்டு டைம்ஓட்டு தந்தே
ஹ ஆனா அப்ப வந்து ஆ
ஹலோ
நல்லதுதான் பட் இருந்தாலு அவ அதுக்கப்பறம் வந்து லைஃப் சேஞ்ச் ஆய்டுல அப்பறம் வேலக்கு போனோம் அது போனும் இது போகணும் அப்டின்ற மாரி போய்டும் ஆனா அப்தான் நம்ம ஃப்ரீயா இரு போர அளவுக்கு
ம் சே நம்ம கைல நடக்கறது தான் நடக்கும்
ஆ ரொம்ப அந்தடைம்லயே வந்து ம் என் ஹ இப்பருக்கு வந்து வேல இல்லாம ஆயிடுச்சு ப்ரோ ஏன்னா வந்து ம் கம்பெனிஸ் எல்லாமே வந்து மூடிட்டாங்களா சோ வந்து நெறைய பேரு வந்து கஷ்டப்பட்டாங்க
டெய்லி நம்ம டெய்லி அட்ஜஸ்ட் பண்ணணு சிரமம்
நா அன்றாட லைஃப்ல வந்து நம்மளுக்கு நிறைய வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வாங்கற மாதிரி இருக்கும் அந்த டைனா இப்போ ஓகே ஒரு சிலவங்க நாங்களாம் கிராமம் எங்க சைடலாம் பார்த்தீங்கன்னா கிராமம் ஆ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஆ நெறைய பேர் அந்த சிட்டி சைடு சென்னை அந்த மாரி இருக்குறவங்க இப்ப ஸ் அவங்களுக்கு வேல இல்லன்னா
கஷ்டம் ஆமா இந்த சில பேரு டெய்லி வேலைக்கு போனாத வாழ்க்கையை நடக்க முடியாத அளவுக்கு விட்டுறாங்க அப்டி எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல
ம் நாங்க எங்களுக்கு இப்பங்க ஏன்னா நாங்க எ இங்க ஏரியாலேயே மோஸ்ட்லி நெறைய இருக்கும் நம்ம சாப்பாடு அந்த மாரி எல்லாம் வந்து மோஸ்ட்லி வச்சுப்போம் ஆனா அங்கல்லாம் சின்ன சின்ன பொருள் எது வாங்கனாலு வந்து காசு கொடுத்தாங்கணும் அந்த வீட்டுக்கும் செரி தண்ணீக்கும் செரி
இங்க நம்ம நம்ம சைடு நா ட்ரஸ்ட் இருக்கும் டவுனுக்குள்ள யாருன்னே தெரியாதுல
ம் ம்
சிரமம் தா என்ன பண்றது எப்டிதான் நல்ல காலத்தை கடத்துனாங்க தெரியல லாக்டவுன்ல
ஆமா குரோ அதானா ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டாங்க அதுவும் கொஞ்சம் நெறைய வந்து ஆஹ நெறைய பேரு இந்தனால வந்து எறந்து போறாங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க யாலிஸ்ட் ஜஸ்ட் பண்ணலா எங்க போனாலும் உம் எங்க போனாலும் விஸ்டஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கு இருகிறது அது ஒரு வருஷம் மாஸ்லேதான்இருந்தே ப்ரோ மாஸ் போட்டு எங்க
யான் சார் செப்டிக் தானே சொல்றாங்க மாஸ்க் இல்லன்ன பயம்வரும்
ஆஹ் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட புரோ நான் முடிச்சுட்டு நான் ஒரு வேலைக்குப் அப்ப அங்க கூட போய் ஒரு வருஷத்துக்கு மாஸ்க் போட்டுனே த இருப்ப அந்த ஒரு ஆறு மாசத்து கிட்ட என் பேஸ் யாருக்குமே தெரியாது நா ஜாயின் பண்ணி ஆஹ் சாப்பறப்ப மட்டும் தான் மாஸ்க்க வந்து ரிமுப
என்ன பண்ண சேப்டி முக்கியம்ல உயிரோடு இருக்கணும்னா போடுங்க
ஆமா அங்க இருக்கிறதுல்லாம் என் பேஸ் எப்படிஹ கொஞ்சம் கண்ணு மட்டும் அது மட்டும் தெரியுமா அதுக்கப்புறம் மாஸ்க் ரிஸ்க் எடுத்துட்டு இலை மாஸ்க் இருக்க அது கொஞ்ச கொஞ்சமா தானா அதுக்கப்புறம் ப்பிரீ டைம்ல கச கசனுக்கு போ மட்டும் எடுப்போம் அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து உன் பேஸ் இப்பதான் கிளியரா பாக்குறேனே
அதுவே செல செட் ன்ப்பா போட்டு காது காதுல அந்த ரத் ரபரா இழுத்துஇழுத்து காதே வலிய இருக்கு திக்கு
ஆ எனக்கு அப்டியே நான் போற இடத்துல ஒர்க் பண்ற இடத்துல போட்டு போட்டு என்னுடைய ஐக்கு மேல ஒரு கலரு குர்குரு அந்த மாஸ்க் சைடு போட்டா என்ன சொன்னாலும் இன்ன உனக்கு பேச இந்த இந்த அ இது மட் இது ஒரு கலர்ல இருக்கு கொஞ்ச லைட்டா பிரைட்டா இருட்ட இருக்கும்ல அந்த அளவுக தெரியலனா ஒரு அந்த ளவுக்கு கிட்ட வந்து பார்த்தனா தெரியும் இந்த சைடல ஒரு
உம் ஏானா அது நம்ம மூடி வச்சிருக்க முடிய சன்லைட்டும் படாது அந்த அப்படியே மூடியேஇருக்கிரதுநாள இருக்கிறதுனால அது அது அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும்
உ உம் ஆமா ஆமா
பேரு எப்புடின்னு அதான் அது ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு
ஆஹ்ஹ அந்த டைம் எலாம் வந்துனா அந்த ஒன் இயர் வரைக்கும் வீடல இருந்த வரைக்குமே ஜாலியா அப்பரம் எல்லாரு கூடயும் வந்து கேம் விளையாடிக்கிட்டு ஏ அந்த மாரியே போய்ட்ச்சு ஜாலியா வந்துச்சு ஆனப் கொஞ்சம் பரபரப்பாவும்இருந்துச்சு டெய்லி நியூஸ் பாக்குற வேலதா
வில்லேஜ் சைடு ஓகே அந்தசைடு கஷ்டப்பா அம்மச்சு அங்கயும் இங்கயும் நடக்கலான அவ
ஹ் அதுக்கு தான் ஆப்பு வச்சுட்டா லே கேமரா ட்ரோன்புல்ல மேல சுத்த வே
ஆமா ஆமா இல்ல இருந்தாலும்வில்லேஜ் சைடுனா கேப் இருக்கு அந்த ஒன்னும் பிரச்சன வராது டவுன்குள்ள இப்ப பசங்க ஒரு பாக்க இருப்பாங்க கொழந்தைங்க பேரன்ஸ் ஒரு பாக்க இருப்பா அவங்கள சிரமங்கள இரு நம்ம வில்லேஜ்லாம் எல்லார ஒன்னா இருப்போ
ஆமா ஆமா ப்ரோ
பேரன்ஸ் ஒரு சைடு இருப்பங்க அம்மா பையன் பெண்ணலாம் தனித்தனி இருப்பாங்க அவங்க அவங்க மீட் பண்ண முடியாது எல்ல பேன்னே தான் பேசிட்டு இருக்கணும்
உம் உம்
எல்லாம் சிரமம் தான் ஆனா நல்லது நடந்துச்சு
ஆமா அதுல இருந்து வரறதுக்கே ஒரு வருஷனா இருந்துச்சு ஆனா ரெண்டு மூண்ணு ரெண்ர வருஷத்துக்கிட்ட வந்து அதோடைய அந்த இது எஃபெக்ட் இருந்துட்டே இருந்துச்சு ஆனா இப்ப திரும்பவும் ஏதோ வைரஸ் வருது அது எதுன்னு சொல்றாங்க
டெய்லிலா அவங்க இக்கு இது பாப்போம் வந்த வரட்டும் வட்ட விங்க ரெண்டுநாள் வீட்டுள இருப்போம்
ஆமா இப்ப நரேந்திர மோடி வேற திரும் ஒ இத்து இந்த போர் நடந்ததுனால திரும்பவும் ஒரு லாக்டவுன் வர மாரி இருக்கும்
ஆஹ் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க
ஆஹ் திடீர் திடீர்னு நம்ம வந்து ஒரு பரபரப்புலயே வச்சுக்காங்க ரிலாக்சால்லாம ஆ
ரிலாக்ஸா இல்லையோ நம்ம ரிலாக்ஸ் நம்ம பாத்துக்கணும் நம்ம ரெகுலராக செய்கிற வேலைய செஞ்சுட்டு ரேஸ்டு எடுத்துக வேண்டியதா
ஆமா ஆமா ஆமா
அதே நம்ம யோக அந்த மாரி யோகாஎக்சசைஸ் லாம் பண்ணம்ன நம்ம எதுக்கும் பயப் தேவல்லா நம் பாடிஸ்டேன்தா வச்சிடம் நாமயப்பயப்புணும்
காரேக்தான் புரோ
இப்ப வரேந்தா ஒண்ணுமே பண்ணாது
ம் அது உண்மதான்
நையிட்ல தூங்குறதுயில்ல கண்ட இடத்துல போய் ஆயில்ஸ் சாப்பறோம் அப்றம் எப்டி இம்யூனிட்டி வரும்
ஆமா அந்த காலத்துல இந்த மாரி எதுவுமே இல்ல ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு புட் எடுத்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க சோ வந்து அவங்களுக்கு எந்த கிஃ பாம்பு கடிச்சக்குள்ள அசல்ட்டா அத இது பண்ணிட்டே அப்
ஆமா ஆனா இப்ப பாருங்க சும்மா லைட்டா இருமல் வந்தாவே ஓடி வரோம்
ஆ ஆமா ப்ரோ எனக்கே வந்து அந்த கொரோனா டைம்ல எனக்கு வந்து ஃப்வர் வந்துச்சு ஒன் வீக்கிட்ட இருந்துச்சு அதுக்கப்பறம் பாத் பாத்திங்கான வந்து என்னாச்சி அது எனக்கு வந்து போவே இல்ல பிவரே போல ஹாஸ்பிடல் போனும் ஜி ஹாச் கூட்னு போக சொல்லிடாங்க எங்க வீட்டு்ல யாருமே வரல அதுக்கப்பறம் எனக்கு ஏனோ கொரோனா வந்துடுச்சு அப்டின்னு எங்க வீட்ல இருந்து யாருமே வர்லப்ரோ அப்போ அதுக்கப்றோம் பாத்த பாத்தீங்கனா ஆனா எனக்கு அந்த ஒன் மந்த் வரக்கிம் இருந்துச்சி ப்பீவரு ஆ எங்வீட்லயே வந்து ஃபுட் ஃபுட்டுரே இந்த பிரானு அப்ப இந்த மாரி வந்து ரொம்ப ஹெல்தி கெல்தியான ஐய்டம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க
ஆ
கொடுத்துட்டு எனக்கு அந்த ஒன் மந்த் அந்த அப்பறம் செரியாயிடுச்சு நான் அந்த ஃப்பிஷ்சு பிரானு இந்த மாரி ரெகுலரா எடுத்துக்குவோம் அது வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் அப்ப வந்து சரியயிடுச்சு
அது என்ன பண்ணணும் நம்ம ரெகுலரா எடுக்கணும் நம்ம அதல்லாம் சாப்பறதுயில்லா அதனால தான் நமக்கு
ஆமா ஆமா செரிங்க ப்ரோ நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலாம் ஓகே ஆ பாய்